என்னடி கேக்குதா
ஹ கேக்குதுடி என்ன பண்ற
இந்தா சும்மாதா பாப்பாங்களா தூங்கறாங்களா சும்மாதா உக்காண்ட்டு ருந்தே
ஹ செரி செரி செரி
ம் நீ கூப்ட்ட என்னாச்சு
ஒண்ணு இல்ல நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தல ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஜிம்மிக்கு இதெல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீல்ல
ஆமா
அது எப்புடி என்னன்னு கேக்க தெரிஞ்சிக்கிறதுக்கு தான்டி கேட்டே
அப்படியா சேரி சேரி அது இப்ப எங்க ரொம்ப நாள் ஆச்சுல கரெக்டா பேமெண்டு வரதில்ல
ஆ
அதனால வந்து அப்டி கொஞ்ச ஸ்லோ பண்ணியாச்சு பாப்பாங்க ரெண்டு பேத்தய கூட்டிட்டு போ முல்லையா வாங்கறக்கு அவங்க ஒவ்வொரு டைம் என்னன்னா இந்த டைம் குடுத்தா இந்த டைமுக்குள்ள வரணு அப்பில்லா சொல்றாங்க ரொம்ப ஸ்ரிட்டு
இல்ல அது நா வாங்கி செய்யறக்காக கேக்கல நீ இப் ப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னு கேக்குறப்ப அது உனக்கு வந்து அந்த ஜிமிக்கி அந்த மேல இதெல்லா வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்து தருவாங்க அத நீங்க பண்ணுவீங்களா இல்ல அங்கே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்களான்னு கேக்கறே
அதாவது என்னன்னா ஆ இது அந்த வால் தனியா ஆ ஜிமிக்கி தனியா எல்லாமே மோல்டிங் தா எல்லாமே
ஓ
ஆ ஆமா பால்ஸ் வந்துமே பாத்தீங்கன்னா இந்த பால் தனியா வளையம் தனியா வந்துரு அது வந்து ஊதி எடுக்கறது தா அப்போ அதை வந்து தனி தனியே நம்மகிட்ட குடுத்துருவாங்க எட போட் எல்லாமே எடை தா அதை வந்து தனி தனியா நம்ம கிட்ட குடுத்துருவாங்க அ
இப்பம இரு ஒரே நிமிஷ இரு இந்த மேல போட்டுருக்க செட்டு தனியா அது தனியா திருவாணி தனியா சொர தனியா குடுத்துருவாங்க
ஆ
அப்ப வந்து நம்ம அந்த மேல பாட்டத்தையு சொறையு ஊதி திருவாணி போட்ணுமா
ஆமா
ஓ அப்ப இந்த டிஸைன்லா நா நீங்க செய்யறதுல்ல
ஆஹ அதாவது என்னா வந்து வேக்ஸ் இதுதா அ மோல்டிங் அந்த என்ன சொல்ல மெழுகு இருக்குல்ல
ஆமா
அந்த மாரி அச்சு அச்சு எடுக்குறது
ஓ
அந்த மாரி அச்ச எடுத்து மோல்டிங் ஊ த்தி அதுல தனியா வந்து அதாவது கம்மல் தனியா சொர தனியா குடுத்துருவாங்க அதையு வந்து நம்ம ஊதிட்டு அதுக்கப்பற அதுக்கு மேல கட் ட்டிங் வரு பாலிஷ் டிசைன் குடுக்குறதுதா
ஆ
அது முடிஞ்சதுக்கு அப்பறந்தா நம்ம திருவாணி போடணு
ஓ அப்ப இந்த கீழ இந்த பா பால்ஸ் அந்த ஐட்டம்லா
அந்த ஐட்டமு அப்படிதா பால்ஸ் தனியா ஜிம் ஜி அதுவுமே அதா எல்லாமே வந்து அந்த மெழுகு வந்து அச்சு எடுக்கறது தா
ஓ
ஜிமிக்கியு அப்படி தா ஸ்டெட்டு அப்டிதா அச்சு எடுத்து அதை வந்து நம்ம இது பண்ணி மோல்டிங் ஊத்தி அதே மல்ட்டி கலர் போட்டு அதுக்கப்பறோ அதுக்கு ஒரு கட்டிங் குடுத்து அந்த கட்டிங்லே பாத்தீங்கன்னா டிசைன் கொண்டு வந்துருவாங்க அந்த எக்ஸ் ட்டா டிசைன் அந்த மினுமினுலா வரும்ல அத மாறி எக்ஸ்ட்ரா டிசைன் அந்த மாறி எல்லா குடுத்துருவாங்க அது வந்ததுக் க்கப்பறோ அ எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்தா அதுலா அடிப்பாங்க அதுக்கப்பறோ நம்ம கிட்ட வந்து அந்த பால்ஸ் மாட்ட குடுப்பாங்க பால்ஸ் மாட்டிட்டு ஸ்டெட்டு குடுத்துருவாங்க ஸ்டெட்டு நம்மளே அட்டாச் பண்ணி செக் பண்ணி கிளியரா நல்லதா குடுக்கணு அதுக்கப்புறந்தா அவங்க கலர் போடுவாங்க
ஓ அப்படியா நா பாத்துருக்கே மொத நா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இங் கொண்டு வருவ ஆ ஒவ்வொரு சமய கீழ அந்த பால்ஸ் மாட்டுவோ
ஆமா
ட்டும் பால்ஸ் பா சுத்து ப பால்ஸ் சுத்தும் அதென்ன என்ன சொல்லுவாங்க
ஆ இது ஆ மணி பால்ஸு சுத்து பால்ஸு எட்டு வளைய
ஆ அதனால திடீர்னு எனக்கு அது ஞாபக வந்துச்சா அது எங்க சின்ன மாமியார் வீட்டுக் கீழ பண்ணிட்ருந்தாங்க
ஓ
அதனால ஞாபக வந்துச்சு சொல்லி கேட்ட
அதா அது இப்போ முக்கா வாசி பேரு வந்து வீட்ல இருந்தே ஏதோ ஒரு வேல வரு அப்படிங்கறனாலயே இந்த மாரி எதாவது எறங்கிர்றாங்க
ஆமாண்டி இப் கொ எ இப்ப எல்லா கொழந்தைங்க தைரியமா விட்டுட்டு எங்கயு போக முடிய மாட்
ஆ அதுதா அதனாலே மெய்னா எல்லாருமே கொழந்தைகளுக்கொசர நம்ம வீட்ல இருக்கறோல வீட்ல இருந்தாலு சும்மா இரு க்க வேணா எதா ஒரு தொழில் செய்யலா அப்டின் சொல்லிட்டு
க இப்ப வெலைவாசில்லா ஒருத்தர் சம்பாதிச்சு இது பண்ற மாரியா இருக்கு
அதுதா
அதாவது இப்ப இருக்க ஜென்ரேஷன பொறுத்த வரைக்கு வெலவாசி இந்த இது பாத்துட்டு ரெண்டு பேரு சம்பாதிச்சாதா குடும்பத்த ஓட்ட முடியுன் நெனைச்சிட்டு வெளிய போனா புள்ளைங்க வீணா போயிடுது
ஆமா
புள்ளைங்கள பாத்துட்டு இருந்தம்னா கொஞ்ச குடும்ப கஷ்டந்தா
அதா அதா
ஆனா அந்த கஷ்டங்கூட பரவாலன் தோணுது
ம்
இப்ப நானே பாரு இப்ப அத்த அத்தைக்கு வந்து ஓகே இப்ப அத்த நல்லா பாப்பா பாத்துக்கறாங்க அதனால நமக்கு எது தெர்ல இப்ப அத்தைக்கு எதாது ஒடம்பு சரில்ல அப்டிங்கும் போதுல்லா என்ன பண்ண முடியு
ஆமா நம்ம வீட்ல இருந்து பாப்பாவையு பாத்துக்கணு அத்தையு பாத்துக்கணு இது போக நம்ம கைக்கு செலவு
ஆமா அதுனாலதா நா பேசாம இந்த அதனாலத இப்ப நா இந்த இதுக்கு போன காரணமே அதா ரெண்டரை மணிக்கெல்லா உட் ருவாங்களா ஒரு மூணு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவோ
ம் ம்
அங்க ரெண்ட்ர மணிக்கு விட்டா நா இங்க மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவ
ஓ
ஆ அப்ப நமக்கு அந்த மூணு மணிக்கு வன்ட்டனா புள்ள நம்மக்குடிய காலைல ஒம்போது மணில இருந்து இது ரெண்டு மூணு மணி வரைக்கு அங்க இருக்கா இன்ன ரெண்டு மூணு ஒரு ஒரு இந்த ஒரு வருஷ அப்பற அந்த டைமிங்க்கு அவ ஸ்கூலுக்கு அவள அனுப்ச்சுட்ருவோ
ஆமா
அ இ கரெக்டா
ஆமா
ஆ அதுனாலதா
சேர் சேரி அப்ப இந்த ஒரு வருஷ கழிச்சு அவ போனாலுமே அவ மூணு மூன்ற அந்த மாரிதான வருவா அதுக்குள்ள நீ அதா வந்துட் வரும்போது அவளையு கூப்ட்டு வந்துக்லா அந்த மாரி
ஆமா அதாது அ ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு வருஷம் வந்துட்டு ஓ கரெக்டா இன்னும் எனக்கு ஐடியா ஒவ்வொரு ஸ்கூல்லு ஒவ்வொரு மாரி விட்றாங்க சில ஸ்கூல் வந்துட்டு அந்த ஒரு மாசம் மட்டும் பன்னெண்டு மணிக்கு விட்றாங்க அ அப்புற அது ரெண்டு மணி ஆகுது அப்பற மூணு மணி ஆகுது அப்ற நாலு மணி ஆகுது இந்த மாரி விட்றாங்க ஸ்கூல்ல பொறுத்து
ஓ சேர் செர் அதா நம்மளுக்கு வந்து எந்த ஸ்கூலு அது நம்மளுக்கு இதா இருக்கோ அங்க பாத்து சேத்த
ஆமா பாப்பாக்கு இந்த டைம்மு ஆர்ட்டி அப்ளை பண்ணலான் பாத்தேன் அப்ளை ஆகல அன்னது பாப்பாவுக்கு வயசு இல்லையாம்மா
ஆமா அடுத்த வருஷம் தான அப்ளே ஆகும்
ஆ அதனால ஆட்டி நீ ஜின்னவளுக்கு ஆர்ட்டி அப்ளை பண்றியா
ஆமா அடுத்த வருஷம் தா பாக்லாம்
ஆ ஆட்டிக்கு என்னென்ன பாஃம் இது வேணும் நம்மக்கு
ஆம என்ன ரேஷன் காட்லா பாப்பா நேமு இருக்கணும்
ஆ
ஆதார் காடு வருமான சான்று எடுக்கனோ அண்ணாக்கு
எங்க போய் வருமான சான்று நீ எடுத்த
ஈசேவ மையத்துல எடுத்துறாங்க இதெல்லாம் வந்து நம்ம அடு இத வந்து வரதுக்குள்ளே எடுத்து வச்சனோ அந்த டைம்ல எடுத்தனா லேட்டாகும் இதெல்லா வறதுக்
வருமானச்சான்றுதல் எத்தன வருஷத்துக்கு யோ சிங்கிள் இதா இல்ல பர்டிகுலரா இவ்ளோ நாளுக்கு தா யூஸ் ஆகுனு ஏதாது இருக்கா
இல்ல என்னன்னா பதினோரு மாச கணக்கு இருக்கும் இந்த இப்பிடி இந்த மாச எடுக்குறீன்னா அ
அதா அ
ஆமா ஆமா அதுக்குள்ள வந்து அது செல்லு இன்னா செல்லா அதுக்கு மேல செல் இதாது அது
அப்ப நா வருமான சான்றுதல் மட்டு அடுத்த வருஷ எடுத்துக்கலா
அதா அடுத்த வருஷம்ங்கது எக்ஸாம் எல்லா நடக்கும் பத்தியா அந்த ஜனவரி பிப் பரி அந்த மாதிரிலயே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏனா முக்காவசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கூல் லீவ் விடும் போது போய் எடுப்பாங்க
சேரி
ஆ அதனால என்னா ஆகுனா இந்த ஆட்டிக்கோசரமா நம்ம இதெல்லா எடுக்குறோம்ங்கசரமே லேட்டாகும் வரது
ஓ சேரி சேரி
அ நா என்ன வந்து நம்ம பெரிய பாப்பாக்கு அதெல்லா முன்னாடி எடுத்து வச்சனால கரெக்ட்டா நா அப்ளை பண்ண அது கரெக்ட்டா அந்த டைமிள்ள என் கைக்கு வந்துருச்சு அவங்க இன்ஃபார்ம் பண்னும்போது நா டக்குன் பொய் யதயா அப்ளே பண்ண
ஓ நீ எங்க ஸ்கூல் எங்க போய் அப்ளே பண்ண ஆர்டி
ஆர் டி நம்ம ஈ சே மையத்துல தான் அங்க அப்ளே பண்ணிருவாங்க அப்ளே பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் போயிரும் நம்மோட அந்த இ மெயில் வச்சு எல்லா ஸ்கூல்க்கு போயிரும் ஒரு அஞ்சு ஷீட் குடுப்பாங்க பாப்பா கொட அந்த இது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வருமான சான்று இதெல்லா வச்சு பின் பண்ணி ஒரு நாலு ஷீட் என்னமோ ஒரு பின் பண்ணி அஞ்சு காப்பி குடுப்பாங்க ஒனக்கு
ஆ
அ அதாது நீ இருக்கற அட்ரஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு அஞ்சு ஸ்கூல் செலக்க்ஷன் பண்ணி ஓன்ட கே மொத்த ஆறு ஸ்கூல் வரும் ஆறுல அஞ்சு ஸ்கூல் செலக்க்ஷன் பண்ணும் ஓன்ட கே ப்பாங்க எந்த த ஸ்கூல் வேணும் அப்டீன் அ அந்த அஞ்சு ஸ்கூல்ல போயி நீ போயி அந்த முன்னா உள்ள ஒரு பெட்டி மாறி வச்சிருப்பாங்க அந்த பெட்டியில போயி பாப்பாவோட ஃபாம் எல்லா அந்த பெட்டிகுள்ள போட்டு வர்ணு
ஓ
நீ எந்தந்த அந்த ஸ்கூல் அ பாக்குறியோ அந்த உள்ளயு போயி பாப்பாவோட ஃபார்ம போட்டு வன்ட்டீனா அந்த ஃபார்ம்ல இருக்க பேர தா லிஸ்ட் எடுப்பாங்க
ஓ
லிஸ்ட் எடுத்து நேம் சீட்ல நேம் போட்டு நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாறி வந்து நீங்க இந்த டேட்டுக்கு இத்தனை மணிக்குள்ள இந்த ஸ்கூல்ல நீங்க இருக்கணு நம்ம குழுக்கள் நடத்துறோம்னு சொல்லி நம்மள எல்லா வர சொல்லி குழந்தைங்களை சீட் எடுக்க சொல்லி அதுல என்ன நேம் வருதோ அவங்களுக்கு மட்டுந்தா சீட்டு
ஓ அப்படியா சேரி
இதுல வந்து என்னன்னா ஆள் பாத்தோ அந்த மாறில்லா கெடையாது எல்லாத் பேரயு எழுதி ஒன்னா போட்ருவாங்க நம்ம இந்த குளிக்கி எடுக்கறதுல இப்ப ஒவ்வொரு ஸ்கூல்ல பாத்தீன்னா எட்டு சீட்டு ஒரு டு ஒவ்வொரு ஸ்கூல்ல இருவது சீட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ல மூனே சீட்டு அந்த மாறி எல்லா இருக்கும் அ அந்த வந்து சீட்ல வர நேம் தா ஆர்த்தி
ஓக்கே ஏன்னா நா அப்ப ஐடியா இருந்தே சேரி எதுக் கு நானு சேரி இங்க சித்திட்ட கேட்டே
ம்
ஆ கெடைக்கிலையாம்மா பாப்பாக்கு இந்த வருஷம்
அப்பிடியா போட்டாங்ளா
ஓ போட்டாங்க கெடைக்கிலையாமா
எந்த ஸ்கூல்லயுமே கெடைக்கிலையா
எந்த ஸ்கூல்லயுமே கெடைக்கிலையாமா
வெய்ட்டிங் லிஸ்ட்ல
அதுலயுமே வல்லையாமா
அப்போ இல்ல
இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இப்ப செளடேஸ்வரி ஸ்கூல்ல பாப்பாவ சேத்தியிருக்கேங்கறாங்க ஆனா அது உண்மையா ஆர் டி ல போட்றாளா இல்ல டைரக்ட்டா படிக்கிறாளா என்னன்னு தெரியில
அ இல்ல ஆர் டி லனா அப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டா இருந்தாலு இப்ப தெரியாது நம்மளுக்கு அ ஸ்கூல் ஓப்பனிங்கு வெயிட் அப்ப வந்து அமௌண்ட் கட்டியாத்தா இருக்கும்
சேரி
ஆர் டி யா இருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல
ஆனா டொனேஸ் ஷன் இல்லன்னு சொன்னாங்க இந்த வருஷோ டுவல்த் வரைக்கு இருக்கு யாருக்குமே டொனேஷன் இல்லையாமா செளடேஸ்வரில
அப்படியா தெரியலையே
எனக்கு என்கிட்ட சொன்னாங்ளா அப்பனே எங்க மச்சான்ண்டார் பொண்ணுக்கு கேட்டா எங்க மச்சாண்டார் அவ்ளோ தூரத்துல எல்லா என்னால டெய்லியு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியாதுப்பான்டாங்க
ஓ சரி சரி ஏன்னா ஆர் தி யா இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூனிஃபார்முக்கு புக்குக்கு மட் டும்தா கட்றமாரி இருக்கு
ஓ
வேற எதுவுமே இல்ல இப்ப அந்த மன்த்லி பீஸ் இயர் பீஸ்ஸு அட்மிஷன் பீஸ் எந்த பீஸ்மே கெடையாது
சேரி சேரி
ம் நம்ம வாங்குற புக்குக்கு யூனிபார்முக்கு ஷூ அந்த மாரிலா குடுத்தாங்கன்னா அந்த மாரி பேமெண்ட் கட்ற மாரியிருக்கு
ஓ
ம்
செர் சேரிடா வக்கிறே கூப்பர்றே எனக்கு என்னானு தெர்ல தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு கூப்பர்றே
சேர் சேர் வெக்கறே
அ நின் நீ கூப்பிடு ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு
ஆ சரி நா கூப்பட்றே ஆ
சரிடா கூப்டு